கேக்குதா
கேக்குதுங்க ஹய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ இப்பதாங்க நா வந்து சாப்ட்டே
சேரி இன்னைக்கு தோச சட்னி
ஓகே ஓகே எங்க வீட்ல உப்புமா செஞ்சிருந்தாங்க ஆமா எப்டி ரெகுலரா மார்னிங் டைம்ல டிபன்தாங்ளா
ஆமா எப்போமே டிபன் தா
ஆ
பசங்க இருக்காங்க பசங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தா எதாவுது சாதோ எதாவுது வப்போ
சரிங்க
ம் நீங்க ஆமா ஒரே டிபன் தா
ஆஹா ரெகுலரா நைட் டைம்ல கூட டிபன் தா எல்லாமே சாப்டுவாங்க சமைப்பாங்க
எங்க வீட்லேயு நைட் டைம் எப்பவுமே தோச தா டிபன் தா சாப்புடுவோ மதியோ மட்டு தா சாதோ
ஓகே நல்லதுங்க
ம்
இப்ப இருக்குற காலகட்டத்துல ஆமாங்க ஆமா ஒர்க் தா பண்ணிட் இர்க்க நீங்க ஒர்க் பண்ணிட் இருக்கீங்ளா
இல்ல இல்ல ஹவுஸ் வைஃப் ஆ இருக்க
ஓகே ஓகே நல்லது
ம்
செரி இப்போ இருக்குற காலகட்டத்துல நம்ம சாப் புட்ற பொருள் உணவு அதெல்லா எந்த அளவுக்கு சத்து தனாதுனுகு நினைக்கிறீங்க
இப்ப இருக்குறதுல எதுமே சத்தானதே கெடயாது
ஆஹ ஆஹ
எல்லாமே ஜங்க்ஃபுட் தா எடுக்குறாங்க
ஆமா இப்போ இருக்குற காலகட்டங்கல வந்து பாத்தீங்கனா நெறய தானியங்கள் அந்த மாரி ஒரு சிலர் இப்ப வயசானவங்கெலா தேடி போறாங்க வீட்லேயே சமைக்கிறவ்ங் செய்றாங்க பட் நெறைய பேரு வேலைக்கி போறவாங்க போறவங்கெலா அதெல்லா அத பத்தி தெரியாதவங்க இருக்குராங்க யூஸ் பண்ணவு முடியாமளு இருக்காங்க நீங்க ஏதாவ்து யூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குற மாரி இருக்குங்லா
அப்டி நா எதுவு குடுக்கல எ பசங்க விரும்புறது வந்து ஜங்ஃபுட் தா அதிகமா வருவாங்க ஏமா சிக் சிக்கன் ரைஸ் வாங்கி தரீங்களா அத வாங்கி தரீங்களா இத வாங்கி தரீங்களானு தா கேப்பாங்க மத்தப்படி வேற எதுன்னா அது எதுன்னு ஏதாவ்து செஞ்சு கொடுத்தா கூட புடிக்காதுன்னு அ தூரதா போடுவாங்களே தவிர சாப்பிட மாட்
ஓஹோ
ஆ அதனால அவங்க கேக்குறதா எப்பமாவ்து வாங்கி கொடுக்குறதோட செரி மத்தபடி வீட்டுல சாப்பிற அந்த தோச
ம் ஆமா ஆமா இப்ப அது இல்லாம குழந்தைகளுக்கு வது பாத்தீங்கனா நம்ம ம ந்து அந்த பரம்பரியமான உணவு எல்லாமே ஒரு பவுடர் ஆக்கி தரானுங்க அதே ஒரு வியாபாரமா யிட்ச்சு இப்போ
ஆமா எல்லாமே கலப்படந் தா ம்
அது நினச்சா நம்மளே வீட்டுல கூட எடுத்து வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்லா பட் அவ்ங் ம அதுக்கான டைம் இருக்கானன்றது தெரியல
ஆஹ் ஆஹ்
ம் முடுஞ்சா ட்ரை பண்ணுங்க பசங்களுக்கு கொடுங்க நீங்களு சாப் சாப்டுங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கு
ஆஷயா
ஆ ஏன்னா நாங்க வீக்கிலி ஒன்ஸ் வந்து பாத்தீங்ன்னா அந்த கருப்புக்கவுனி தினை வரகு அந்த மாரி கஞ்சி செய்வாங்க மார்னிங் டைம்ல மாப்பிள்னை சம்பா
செர் சேரி
அந்த அரிசியொல்லா வந்து தோச செய்யுறது கஞ்சி செய்யுறது ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருக்காங்க டூ இயர்ஸ் தா ஆக்து
ஒங்க பொண்ணா
தா ஆமாமா
உங்க ஒய்ப் செஞ்சு கொடுப்பாங்க இன்ன வீக்கிலி ஒன் டைம்ஸ்
ஆமா ஒஃப்பூ செய்வா வாங்க அம்மாவு செய்வாங்க
சேரி சேரியா அது ரொம்ப நல்லதுங்ள
ஆமா ஆமாங்க கண்டிப்பா ஏனா பசங்க சீக்கரோ சடான வந்து ஹெல்த்துசிக் ஆயிடுறாங்காள ஒடம்பு சரி இல்லாமப் போறனால கொஞ்சோ அவ்ங்களுக்கு ஊட்டச்சத்து அது நெறைய வேணுன்றனால இந்த மாரி
ம் இங்க சாதாரணமு இருக்கு ட்டு செஞ்சு கொடுத்த கூட வேண்டாங்கிறது.
ஆஹ.
அப்டி இருக்கும் மோது நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோதான் இப்பனா நா அதலாம் நல்லது செஞ்சு கொடுக்கணும் அ
நாங்க ஃபஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் வந்து வீட்லயே வந்து ப... பச்சை பயிறு தோச அ அப்புறோம் மூக்கடல தோச அந்த மாரி நைட் டைம்ல சாப்பிடுவோம் அம்மா வந்து எல்லாம் ஊற வச்சு அரைச்சு நைட் டைம்ல சுட்டு சாப்ட்டுவோம் அந்த மாரி கொஞ்சோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு அஞ்சு வருஷமாவே அந்த கோ கோவிட் டைம்ல இருந்து நறைய பேருக்கு ரொம்ப சிக்காயிட்டாங்க இல்லயா
ஆமா
எங்க அப்பாவுமே வந்து அஃவெக்ட் ஆனாரு
கோ வீட்லயா
ஆமா ஆமா
செரி செரி
ஆ அப்பா அம்மா அஃவெக்ட் ஆகி ஒரு ஒன் வீக் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு
ஆ
அப்பத்துலருந்தே ஒரு பயம் வந்துருச்சு சரி இம்யூனிட்டி கம்மியா கம்மியா இருக்கிறனால தா இப் அப்டி இவ்ளோ இதாகுது நமக்கு அப்டின்ட்டு அப்பருந்தே கொஞ்சமா அந்த நவதானியங்கல்லா சேத்த ஆரம்பிச்சுட்டோ
செரி
ம்
நல்லா யெல்த்தியா தான் சாப்டீருக்கீங்க ஆனா
ஆமா ஆமாங்க ஹெல்த்தியாதா இருப்போ ஆனா என்ன பண்றது அந்த க்ளைமேட்னால எப்டியும் ஏதாது ஒரு அஃவீஎக்ட் ஆயிடுது நமக்கு
ஆமா இங்க எங்க வீட்டு்ல எப்போமே அன்ஹெல்தி தான் அன்ஹெல் திங்னாலதான் இங்க வந்து எங்க வீட்ல நறைய இது ஒடம்பு சரி இல்லாம அதிகமா ஆகிட்டு இருக்காங்க
ஓகே
ஏன் ஹஸ்பண்டோட அண்ணல்லாம் ஸ்ட்ரோக்னால சாப்பாடு சரியில்ல அவுங்களுக்கு நைட்டு அன் டைம்ல வந்து சாப்பறது பரோட்டா சாப்பட்றது ஆயில் ஐட்டம் அதிகமா சேத்துக்குறது
ம் ம்
இப்ப ம் இப்ப ஸ்ட்ரோக்னால படுத்துட்டாங்க
அட ஆ
ஆ இந்த மாரி எங்க வீட்ல நறைய சிக்கானவங்க இருக்காங்க ஏன்னா சாப்பாடு சரியில்ல
ஆமா ஆமா
ஆ
எல்லாமே உணவு மொறை பழக்க வழக்கம் மாறனால வியாதிகள் அதிகமாயி ச்சு மருந்து மாத்திரைக அதிகமாயிருச்சுங்க ம்
இப்போ என் வீட்லல்லா டப்லெட் எடுத்தா தான் உயிர் வாழ்ற கண்டிஷன்ல எல்லாரும் இருக்கிற மாரி இருக்கறாங்க
ஆ
அந்த அளவுக்கு இருக்கு அது சாப்பாடு மாத்தணு மாத்த மாட்டங்குறாங்க
ம் ம்
அடுத்த ஜென்ரேஷனு அவுங்கள எங்கேன்னு தான் அடுத்ததும் வர்றாங்க
கண்டிப்பா
ம் ஹும்
நம்ம இப்பத்துல இருந்து இந்த கொழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிட்டன்னா வளர நாட் கல்ல அவங்களே இதுவு ஆமா இதெல்லா வீட்டுல செஞ்சாங்களே நம்மளு சாப்பிட்லான்ற மாரி ஃபஸ்ட்டு பேபிய வந்து தொடாமே இருந்தா அப்பறோ குடுக்க குடுக்க குடுக்க பழக்கமான பின்னாடி சாப்ட ஆரம்பிஸ்ட்டா கொஞ்ச கொஞ்ச மா
சேரி சரி
ம்
ஒரு பொண்ணு தானா உங்களுக்கு டூ இயர்ஸ் ஆகுது என்ன
டூ இயர்ஸ் ஆமங்க நேத்து தா மூணாவது வருஷோ ஆனிவர்சரி முடிஞ்சது எங்களுக்கு
அப்படி உங்க கூட பெறந்தவங்க
கூட பொறந்தவங்க யாரு இல்லைங்க நா சிங்கிள் தா. அக்கா இருந்தாங்க, அவங்க சரி. டென்த் ஃபெயிலுன்றனால எறந்துட்டாங்க.
ஓ சூசைட் பண்ட்டாங்களோ, டென்த்ல ஃபெயில் நால
ம் ஆமா நாங்க அப்ப வந்து எங்க சித்தப்பா வீட்டுல இருந்தோங்கள, அந்த டைம்ல ரிசல்ட் வர டைம்ல சித்தப்பா வீட்ல இருந்தனால, அவங்க எங்க சித்தி கொஞ்ச ஏதோ சொல்லி இரு ப்பாங்க போல எங்கன்ன தெரியில நா வெளையாட போறுந்த டைம்ல திட்டிடாக்க இருக்காங்க போல அதுக்கே அவங் ஆம்மா நைட்டு ஏ தூங்கிட்டு இருக்கும் போது, ஏ சித்தப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு இருவது ரூபா எடுத்துட்டு, அதுக்கப்புறோ இப்போ நாங்க ஒரு த்ரீ டேஸ் தேடுனோ ஆனா ஃபஸ்ட் டே வே எங்க அப்பா சொல்ட்டாங்க, கண்டிப்பா பொண்ணு எங்கேயு போயிருக்க மாட்டா. அவ ரொஷோ ரொம்ப அதிகமா அவளுக்கு அதனால கண்டிப்பா எறந்திருப்பா அப்டின்னபாடு தா அந்த செகண் டே கலி ச்சுதா கெணறே தேட ஆரம்பிச்சாங்க. அப்புறோ வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு கெணத்துல தா கண்டுபுடிச்சாங்க அப்புறமா.
ஆ இது ரொம்ப வருஷ இருக்கும்ல ஆகி
ஆ ஆமா ஆமா ஆச்சுங்க. ஒரு லெவன் இயர்ஸ் ஆய்டுச்சு.
லெவன் இயர்ஸ் ஆயிடுச்சா, சரி.
அப்புறோ அவரு சார் என்ன பண்றாரு.
அவங்க கட வெச்சிருக்காங்க.
சரிங்க
டீ கட வெச்சிருக்காங்க. நாங்க ஃபேமிலியாவே, எல்லாமே கட தா. மள்ளிக கட டீ கட இந்த மாரி நடக் த்ராங்ங ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோ நாங்க.
சூப்பருங்க
ஆ மாமனார் மாமியார் இல்ல, அ ஹஸ்பண்டோட அண் ணே, நாங்க அது வியாபார இங்க கம்மியா இருக்குன்னு, சென்னை போயிருந்தோ ரெண்டு வருஷ அதுக்கப்புறோ புள்ளைங்கள எல்லா ஸ்கூல் சேத்துருந்தோ, மூத்த பைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ம் ஹும்.
செகண்ட் பைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஓகே
அப்புறோ இவுங்களுக்கு அண்ணனுக்கு ஸ்ட்ரோக்ணுன்னு ஃபோன் பண்ணாங்க, ஒடனே எல்லாத்தியு காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டோ
அச்சச்சோ ஆ ஆ
ஆ இப்ப இங்கதா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கறோ
ம் ம் இப்ப அவங்க சென்னையில இருந்த வரைக்கு வியாபாரோ பரவால்லீங்களா
ஆ இங்க இருக்கறத விட அங்க சென்னையில
ம் ஆம்மா நமக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சோ நல்லா இருந்துருக்
நல்லாருந்துருக்கு ஓரளவு பிக்கப் ஆயி ஆ ஓரளவு பிக்கப் ஆகி வந்தோ அதுக்குள்ளயு அங்க போன் வந்துருச்சு சேரி முடியாதுன்னு சொல்ட்டு வந்துட்டோ
சேரி சேரி கூட இருந்து பாக்க வேண்டிய சூழ்நி
சொல்லலா ஆமா ம்
இப்ப பரவாலைங்களா இங்கு இங்கு
இங்க ரொம்ப பரவால்லலா சொல்ல முடியாது
ம் ம் ஆனா நம்ம தேவைக்கு நம்ம ப இது யூஸ் பண்ணிக்கலாமா தவிர எந்த சேவிங்ஸு அந்தளவுக்கு எடுத்துவைக்க முடியாதுல்ல
பண்ணிட்டோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அதனால பைனான்ஸ் ப்ராப்ளத்துல ரொம்ப இதா இருக்கு
ஓகே
நீங்க ஜாயின் ஃபேமிலியா இல்னா அம்மா அம்மாவும் இப்ப இருந்த மாதிரி தானா
இருக்காங்க அம்மா அப்பா ஒய்ஃப் நானு பாப்பா
ஆ எல்லா ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்க
ஆமா ஒன்னாதாரங்க இருக்கோ
சேரி சேரி சேரி
ம் ம் நீங்க எப்டி திரும்பி சென்னைக்கு ஆ ஆ
அது நா சொல்லிட்டுதா இருக்கே எப்டினாலு ஜாயின் ஃபேமிலினாலே பிரச்சனைகள் வரதானே செய்யு
ஆமா
அதனால போவோ வெளிய போவோன்னு சொல்ற சேரி கொஞ்சோ வெயிட் பண்ணுவோ பாத்து இருந்து பாத்துட்டு போவோ இப்டியே விட்டுட்டு போக முடியாது அப்டின்னாங்க
ஆமா
ஆ
இல்ல இப்ப இருக்கராரு அப்டின்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம எதும் பண்ண முடியாது இல்லையா
ஆமா பண்ண முடியாது
ஆ நம்மளுடைய லைஃப்ப நம்ம பாக்கணு பசங்க இருக்காங்க ஆ ஆ அவங்களுக்கு ஏதாது நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணு
ஆமா
இப்ப நானே ஒரு கொஸ்டின் கேக்கற அ
அததா சொல்ற அவங்களுக்கு புரியுது இருந்தாலு அண்ண இந்த மாரி ஆயிட்டானே நம்ம என்ன பண்ண முடியு அவங்களயு பாக்கணும்லன்னு
ம் ம்
ஆ அதனால அத யோசிக்கறாங்க
கண்டிப்பா ஏன்னா ஒரு சொல்லுன்னு ஒன்னு இருக்கில்லிங்களா சொந்தக்காரங்களு சரி அவங்களு சரி ஒரு வார்த்த சொல்லிட கூடாதுன்னு ஒரு பயமு இரு
ஆமா அது எங்க வீடு பெரிய வீ பெரிய ஃபேமிலி ஏ ஹஸ் பண்ட் கூட பெறந்தவங்க ஆறு அக்கா ஒரு அண்ணே இவங்கதா லாஸ்ட்டு
ம் ம்
இவ்ளோ தூரத்துக்கு பாத்து செஞ்சுமே எல்லா பேச்சு ஏச்சு பேச்செல்லா வாங்கதா செய்யறாங்க
ஹாய் அது எப்பயுமே இருக்கதாங்க செய்யு அந்த நன்றி உணர்வுன்றது யாருக்கு இருக்காது ஆமா நம்ம லைஃப்ப பாக்கலான்னு நெனச்சா கூட விடமாட்டாங்க
விட மாட்டங்கிறாங்க
எப்டி இப்டி படுத்த படுக்கையா இருக்காங்க நீங்க எப்டி இந்த நேரத்தில மனசாச்சின்னு ஒன் இருக்கான்னு கேப்
ஆ அததா கேக்குறாங்க அததா கூட பெறந்த அக் காமார்களே கேக்குறாங்க அப்றோ என்னைய வெளிய கேக்க மாட்
அதே அதே தா பாருங்க அப்ப வந்து எல்லா உறவுங்களுக்கு மதிப்பு இல்ல பணத்துக்கு தா மதிப்பு ஆனிடுவாங்க ஒரே வார்த்தையில
ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா அந்த டீச்சர் லைன்ல இருக்கேங்க
டீச்சர் லைன்ல இருக்கீங்ளா ஆ சேரி தேங்க்யூ மா